ஹலோ
ஹலோ
ஆ சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க நல்லாருக்கீங்ளா
நாங்க நல்லாருக்கோ சிஸ்டர் நீங்க வந்து நா சமையல் தா பண்ணிட்டு இருக்கே சிஸ்டர் நீங்க சமையல் முடிச்சுட்டீங்ளா
நா முடிச்சுட்டே சிஸ்டர்
நீங்க வந்து ஸ்கூல் டேஸ் வந்து இப்போ டேஸ் காலரா இருந்தீங்ளா இல்ல ஹாஸ்டல்ல இருந்தீங்ளா
டேஸ் காலரா தா இருந்தேன்
ஓ அப்படியா ஹாஸ்டல் எப்ப இ காலேஜ்லயுமே நீங்க ஹாஸ்டல் தங்கி படிக்கல அப்ப வீட்ல இருந்தேதா போயிட்டு வந்திருக்கீங்க ஸ்கூல்லா வந்து வீட்டு பக்கத்துலே தா இருக்குமா
ஆ ஸ்கூல் ப பக்கத்துல தா வீட்டு பக் கொஞ்ச தூர இருக்கு ஒரு டென் மினிட்ஸ்ல போயிர்லா
வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தா நடந்துதா போவீங்ளா இல்ல நம்ம சைக்கிளா
நடந்துதா போவே ஏனா அ ப்பதா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ரோட்ல இருக்கவ்ங்களெல்லா கலாய்ச்சிட்டு போணு
ஃப்ரெண்ட்ஸு இன்ன அதனால இன்னு கொஞ்ச ஜாலியா இருக்கு
ஜாலியா இருக்கு
அ அப்ப நீங்க இப்பமு நீங்க ஊருக்கு போனா மீட் பண்லாமே ஒங்க ஃப்ரெண்ட்ஸ
ஆ மீட் பண்லா
ஓ சேரி அப்பனா பிரச்சன இல்லையே உள்ளூர்னாதா நம்மளுக்கு பிரச்சனயே அதனால தா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ மிஸ் பண்றே சொல்றீங்ள அதாவ்து கா அதா ஆ ஸ்கூல் லைஃப் ஏ பிடிக்குதுன் சொல்றீங்கன் இப்பத்தா தெரியிது
ம் ஏனா நாங்கள் ஸ்கூலுக்கு போம்போது நடந்துட்டு தான போவோ அப்ப நாங்க அஞ்சு பேரு எ ஃபிரண்ட்ஸ் அஞ்சு பேரு ரோட்ல போறவங்களெல்லா நல்லா கலாச்சிட்டு
கலாச்சு அது ஒரு லைஃப் என்ன ஆ இப்ப யோசிச்சா கூட அந்த சிரிப்பு வருது பாத்தீங்ளா அதா அதா காலேஜ் லைஃப் சாரிஸ் ஸ்கூல் லைஃப் ஒங்களுக்கு ஸ்கூல் லைஃபு நாங்க அதே இத காலேஜ்ல பண்ணிருக்கோ இந்த பஸ்ல போம்போது நாங்கலா ஒன்னுமண்ணாதா இருப் இல்லைங்ளா ஏனா அது வரைக்கு நா சை பஸ்ல போய் படிச்சதே இல்ல எங்கேயுமே காலேஜ்ல தா மொத மொத பஸ்ல போறது போகைல யாரையாவ்து கலாய்க்கிறது